ஹலோ தோழி வணக்கம்
வணக்கங்க தோழி என்னா பண்றீங்கோ
நல்லா ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி நீ என்ன தோழி பண்
நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் என்னப்பா என்ன பேசலாம்
தோழி நீங்க வந்து இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க தோழி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி என்ன நெனைக்கிறீங்க தோழி நீங்க
ஏன் இப்போ வந்து குடுடத்திருக்கிறது நல்லா டென்த்துக்கு வந்து குடுத்திருக்காங்க பாருங்கப்பா நல்லா இருக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பசங்க ஃபெயில் ஆயிடுவாங்கோ இப்போ இந்த வருஷத்துல இருந் வந்து வந்து ஒரு புது ஸ்கீம் இது பண்ணிருக்காங்கோ அதவச்சு மார்க் எதுலாச்சு மே வந்தாக்கா வந்து ஆஹ் நம்ம இதயும் எழுதி வேண்னா அதிகமார்க்குக்கு வந்து நம்ம திரும்பியும் அத வந்து அப்ளை பண்ணி நம்ம எழுதி எடுக்கலாம் முன்ன எல்லாம் வந்து ரொம்ப பசங்கனால டிப்ரெஷன் அப்செட் இப்படி எல்லாம் ஆவாங்க இல்லையா
ஆமாங் தோழி மின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் காத்திருக் தோழி ஆமா தொடர்ந்து நீ ஒரு வருஷம் தான்
ஆமா நம்மல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஏதுங்க அந்த மாதிரி அப்டி ஒரு ஆப்ஷன் கம்மியா எடுத்தா அவ்ளோான் முடிச்சி
ஆமாங்க தோழி ஆமாங்க இல்ல ஃபெயில் ஆனா கூட ஒரு வருஷம் வரையும் அப்டியே காத்துருக் கணும் அது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி ஆறு மாசத்துக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சாங்க தோழி
ஆமாங்க தோழி
த பரவாயில்ங்க தோழி உடனே அதுக்கப்பறம் உடனே காலேஜ் ஜாயின் பண்ணிக்
ஆமா ஆமா இப்ப ஃபெயில் என்றது தனியா ஆமா இது போட்டிருக்காங்கப்பா ஃபெயலுனா அது தனியா எக்ஸாம் எழுதனும் பெஃயிலும் அவருங்க இருக்காங்ககோ இது வந்து கம்மியா எடுக்க எடுத்துட்டோம் நம்ப வேன்ன மார்க் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம்ன்றக்காக இது ஆமா இது வந்து பெயிலு இதுல வராது உனக்கு வந்து அந்த மாரி பழைய மார்கனாலும் நீ வேணும்ன க்கலாம் இல்ல நீ புதுசா எடுக்கற பாரு அதுல ஹையஸ்ட் மார்க் வந்தாலும் நீ எது வேனும செலக் பண்ணி எடுத்துக்கலாமா சூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு இல்லையா அததுதானா அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குப்பா இந்த வாட்டி இந்த இந்த ஸ்கீம் எடுத்து வந்தது இந்த மாரி அவங்க இது பண்ணது ஆமாங்கோ நீங்க நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க எஜுகேஷன் பத்தி
எஜுகேஷன் பத்தி என்னா எஜு கேஷன் பத்தி நா எஜுகேஷன் நல்லாதான் இருக்கு தோழி கல்வி எல்லாம் நல்லாதான் இருக்கு தோழி ஆனா நாம் நமல்லாம் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ப என்ன தப்பு பண்ணாலும் நம்ப பெத்தவங்க வந்து என்ன சொல்லி விடுவாங்கன்னா கண்ணு காது மூக்கு விட்டு என்ன தப்பு பண்ணாலும் அடிங்க ஒழுக்கம் தான் முக்கியம் பசங்க படிச்சா பொது நீ என்ன வேணா பண்ணுங்க ஆனா எனக்கு என் பசங்க படிக்கணும்னு சொல்லுவாங்க தோழி ஆனா இப் ஆனா இப்ப எல்லாமே வந்து
உம்
உ க
ஆமா ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கண்ணா
உம்
ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தோழி எல்லாமே வந்து குழந்தைங்கள அடிக்காதீங்க குழந்தைங்க திட்டாதீங்க எதுவும் சொல்லாதீங்க ஏ படி படிக்கலன்னா கூட பரவாயில்லைன்னு சொல்லி விட்டுட்டு
அது ஏன் அது ஏனாக்கா இப்ப நம்ம சின்ன சின்னதா ஏதாச்சு சொன்னா கூட கோச்சுக்குறாங்க வேற மாரி முடிவு எடுக்குறாங்க பயமா இருக்கு பசங்கிட்ட பேச நீங்க எதன நெனச்சுக்கோங்கோ என் பைய வந்து மேக்ஸ் இந்தி எக்ஸாம் எழுதிட்டு வாங்னா இவளுக்கும காலயில சீக்கிர எழுதான் படிச்சான் செஞ்சான் படி இல்ன கூட நம்ம எதப் பரவாயில்ல விடுடா அப்டின்னா எல்லாமே அன்னக்கு வந்து டஃபா இருஞ்சா ரொம்ப எழுதிட்டு வந்தனே ஃபர்ஸ்ட் டேட் டஃப்பா குடுத்துட்டு இருக்கறாங்க வீட்டுக்கு வந்து செம அழுக அப்டியே ஐயோ நா நல்லா எழுதல எனக்கு பயமா இருக்கு நா நல்லா எழுதல அது நம்போ அதுலே திட்னா இன்னு என்னாவு தெரிமா அடிக்கதோ திட்னோ பண்ணாக்கா இன்னு அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்கோ அதனால வந்து
ஆமாங்க தோழி நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நூத்து நூறு உண்மை தோழி அதுக்குதா நம்ம சின்ன வயசு இப்பல்லந்தே நம்ப திட்டி பழகிட்டோனா அவங்களுக்கு நம்ம பெத்தவங்க திட்னா கூட அது பெருசா தோணாது
ஏத்துக்க மாட்டேன்றாங்களே இப்ப திட்றதி இப்ப உங் பஸ் து ஏத்துக்கறாங்களா தோழி நா கேக்குற ஒரு எக்ஸாம்புளா இப்ப நீங்க திட்றீங்கனா ஏத்துக்குறாங்களா ரிவர்ஸ் எப்டி பேசுறாங்க நீங்க பாக்குறீங்கல அப்பல்லா நம்ப உம் சொல்லுங்க உம்
க அடிப்பாங்க அழுவாங்க இருந்தாலும் நம்ப கண்டிக்கணும் இல்லிங்களா கண்டிச்சே ரெண்டு இப்ப என் சின்ன பையன் பாத்திங்கனா அவனுக்கு இன்னு கொஞ்ச வெவரம் தெரியல
உம்
பெரிய பையன் கொஞ்ச வெவர ஓரளவுக்கு கொஞ்ச வெவர தெரியாதனால நாங்களும் நா அடிச்சு திட்டுவ தோழி அவுங்க அப்பா அடிக்கிறதில்லங்க தோழி
இப்ப அந்த காலத்துலனால எத்துக்கனாக்கா நம்ப அம்மா மாரு அப்பா மாரு எவ்ளோ திட்டனாலு நம்ப வாங்கி டோம் எதுத்து நம்ப பேசுவோமா கிடவே கிடையாது அவுங்க அடிச்சாலு திட்னாலு நம்ப நல்லதுக்கு செய்யறாங்கன்னு பயம் நம்ப அவுங்க முன்னாடி எதுவுமே பேச மாட்டோ இப் ப்பிருக்குற ஃப்பிரீடம் எப்டிருக்குன்னா ஃபிரண்டிலியா பழகொற ஃப்பிரன்டிலியா பழகொரன்ட்டு இப்டி போறதநால பசங்க செல்லமா இது பண்றாங்க ரொம்போ அது எங்க வந்து முடியுதுனா இந்த மாரி கண்டிக்கும் போது இது பண்ணும்போது அவுங்க என்ன பண்றாங்க வேற மாரி
மனசு வந்து ஏத்து
ஆமா ஆஹ் அதெல்லா நெறய யோசிக்கிறாங்கப்பா நா கூட அப்டிதா நெனிக்க அந்ததா வந்து ஒத்தரு முன்னாடி இதாவ கூடாது அதல்லா நறிய இது
ஆமாங்க தோழி ஆனா இந்த வயசுலயு நாலா எங்க அம்மாகிட்ட வந்து இ கடையிலயே திட்டுவாங்க அடிப்பாங்க நா வாங்கிட்டு வந்துருவே நாஅது பெருசா நா அது அந்த மாரிதா தோழி வளந்தோ செஞ்சோ ஆனா இப்பதாங்க வந்து எல்லா மே ரொம்ப வந்து செ சென்சி
நாங்க கூட அப்டிதாங்கோ தோழி எங்க அப்பா அடிச்சாலு சரி எங்களுக்கெல்லா டென்த் வரைக்கு ஆயி கூட செம அடி விழு எனக்கா இருக்கட்டு எங்க அண்ணாவா இருக்கட்டு சேட்டை பண்ணாக்க சரியா வுழு ஆஹ் அப்டி இருந்துமே வந்து இப்பல்லா வந்து அது சொன்னாலு ஏத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வருது
ஆமாங்க தோழி அதே மாரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மின்னல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்ததே என் எனக்கு பெரிய ஃபீஸ் மாரி தெரியலங்க தோழி இப்பல்லா பாத்தீங்கன்னா நெறைய் எக்கச்சக்கமான ஃபீ ஸ்ங்க
அதுதான்ப்பா நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லா தீந்துரு தா இது பண்ணணுன்ற மாரிதாம்ப்பா இருக்கு
அ நீங்க சொல்ற மாரி சம்பாரிக்கிறது இவுங்களுக் கே போட்டா அப்றோ நாம எப்டி வாழ்க் கைல முன்னேற
ஆமாப்பா லேக்ஸ் கணக்குல ஒண்ணும் இல்ல சி பி எஸ் சி னு ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப எல்லா ஏதுப்பா சி பி எஸ் சி ஏது மெட்ரிக் ஏது ஏதோ ஒண்ணு கெடச்ச ஸ்கூல்ல படிப்போ அப்டியே போகு ஆஹ் ஏதோ ஒண்ணு சேக்குவாங்க கஷ்டோ குடும்ப சூழ்நிலை கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்கல்லா கூட உண்டு ஆ அப்டி எல்லா இப்ப எங்கங்கப்பா ஸ்கூல் பாத்து பாத்து சேக்குறாங்கோ எது ஹையஸ் ட்டா காஸ்ட்லியா இருக்குதோ அது செம்ம ஸ்கூலு அதுலதா சேக்கணு அப்டின்ட்டு சீட்டு வேற கெடைக்கறதில்லையா இதுல முன்னாடியே போய் புக் பண்ணனுமா வேற
ஆமாங்க தோழி ஆமா நெறைய காசு இருந்தா நல்ல காலேஜு நல்ல ஸ்கூலு கம்மி காசு இருந்தா அது இது ஆனா நம்ப காலத்துலலா வந்து வீடு கிட்ட ஸ்கூல் இருக்கா பாதுகாப்பாக இரு க்கா கூட்டிட்டு வர அப்டிதா நனக்
தோழி பண்ணாங்க தெரியுமாங்க தோழி வீட்டுக்கிட்டே இருக்கிற மாரிதான் கடைச வரைக்கும் போட்டு படிக்க வச்சாங்க அம்மா டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்தன்னா பயம் எப்படி என்னோ அப்படி சேஃப்டி இரு இரும்மா என்றதுதெல்லாம் ஒரு பயத்துக்காகவே இப்பல்லாம் பசங்க எவ்வளவு லாங்கனாலும் ஹாஸ்டல ங்கிறது எவ்வளவு லாங்கா படிக்குறதுக்கு போறது பாரின் போட்ரு போறது இப்பட எல்லாம் இருக்கும்கா தோழி தைரியம் ஆமா நிறைய தைரியம் வந்துருச்சு எல்லா பெண் பசங்களுக்க இருக்க டும் ஆண் பசங்களுக்க இருக்கட்டும் எங்கனாலும் டிராவல் பண்ணி தனியா போறதுக்கு ரெடி
ஒரு பக்கம் நல்ல விஷயம்தான் தோழி ஆனா இன்னொரு பக்கம் வந்து சில இப்போ எல்லா தைரியமா எந்த செயல எந்த இதுனாலும் ஃபேஸ் பண்ற மாரினா இந்த பிரச்சனை இல்லைங்க
ஆமா ஆமா பை அதுதாங்க உண்மை அதுதான்
போனா நம்மளுக்கு சந்தோஷம்
உம் உம் பயம் பொண் குழந்தை ங்கன்னா கொஞ்ச
ஆமா தோழி அததுதான் தோழி நாப வளர்க்கறதுதான் தோழி நாப இப்பந்தே அவங்களுக்கு தைரியம் வு ட்டு நீங்க போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க உங்க உங்கள அங்க வந்து யாராச்சும் எதனா பார்த்தா முறச்சா நீங்க மோறச் சுடுவாங்க தைரியமா இருந்துட்
ஆமா அது ஸ்கூல்ல கூட எடுக்கறாங்கோப்பா அதுக்குன்டே கிளாஸ் எடுக்கிறாங்கோ சொல்லி தராங்கோ ஆஹ் பேரண்டட்ஸ் சொல்லி தரலனா கூட ஓரளவுக்கு ஸ்கூல்லயும் எடுக்கிறாங்கோ பேரண்ட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் அதை கைட் பண்ணணும் நல்ல விஷயம் தான் நீங்க சொல்றது அது நானும் சொல்லி கொடுத்து தான் பா இருக்க எனக்கு ஒரு பெண் குழந்தைதா அதனால அத வந்து இப்படி இருக்கணும் யாராச்சி இந்த மாரி எல்லாம் பேச நல்லா செஞ்சரேன் அம்மா கிட்ட வந்து சொல்லணும் உடனே அந்த மாரி திரி எல்லாமே சொல்லி வெச்சி இருக்க தைரியமா ஃபேஸ் பண்ணனும் எத இருந்தாலும் இதலா நிறைய பேசுவோம்ப்பா
ஆமா தோழி உண்மைத்தோழி அதெல்லாம் நம்ம பேசுறதுனும் தைரியமா இருக்க சொல்லணும் இதுக் க்கு பயப்படக்கூடாது
ஆமா அவங்கோ அது அம்மா என்ன நினை அவங்கள நம்ம எதுவுமே சொல்லாம விட்டுடம் அப்படின்ற மாரி அப்புறம் அதல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ற மாரி ஆயிடும் பிரச்சனைகள்லாம் அதுனால வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு மோட் மோட்டிவேஷ்னா தான் பா நா பேசுவேன்
சூப்பர் தோழி நல்ல விஷயம் தோழி
ஆமா நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்ல பயமாருந் கூட என்கிட்ட பேசுங்க பிரீயா என்கிட்ட இருங்கோ அப்படின்ற மாரி முடிஞ்ச வரை
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா பிள்ளைங்கள நம்ம நல்லா வளர்க்கறது தாங்க நம் ளுக்கு பெரிய ஒரு சொத்தே அவங்களுக்கு நல்ல கல்வி குடுக்குறது தாங்க நம்மளுக்கு பெரிய அவங்களுக்கு நாம செய்யற ஒரு பெரிய இதுவே இதுதாங்க
அப்பல்லாம் ஏழு எட்டு பசங்கனாலும் ஒன்னா வளத்துருவாங்கோ இப்ப ஒன்னு ரெண்டுன்றது வீட்டுக்கு ரொம்போ பெரிய விஷ் சமாளிக்கதும் ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் முடிய மாட்டேந்து எப்படி மேனேஜ் பண்றது பேஸ் பண்றது
ஆமாங்க தேழி தோழி எங்கப் அப்பா கூட பிறந்தவங்கலாம் பதினோரு பேர்த்தோழி அவங்கல்லாம் உ வாடக வீட் இ தான் எங்க ஆயா இருந்தாங்க தோழி அவங்கலம் எப் எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியல எப்படி படிச்சாங்கன்னு தெரியல
ஆஹ்
எல்லாமே ஓரளவு உக்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்தாங்க தோழி ஒருத்தர் டீச்சரா இருந்தாங்க ஒருத்தர் கவுன்சிலரா இருந்தாங்க
அதுதான்ப்பா அவங்கவுங்க டேலண்ட் தான்ப்பா நம்ம எந்த ஸ்கூல்ல படிக்கிறோம்ன்றது முக்கியம் கெடையாது நம்ம டேலண்ட பொறுத்துதான் பா போது ஹம் அப்பெல்லாம் ஏது கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்ச கூட எவ்ளோ பெரியவங்க வந்தாங்க வந்தவங்க கூட உண்டு உண் இல்ல இப்ப என்ன நினைக்குறங்னா பெரிய ஸ்கூல்ல போட்டா பெரியாளா வருவாங்க ஆனா அந்த டொனேஷ் கட்றதுகுள்ளயே உயிர் போயிருதுபா டாக்ரோ அதோ இதோ சேத்திட்டாக்க மொத்த சொத்து வித்தாதான் ப்ப அது எல்லாம் பண்ண வைக்க முடியுது இப்ப இருக்கு இருக்கா
மாதிரி இருக்குது அது கஷ்டம தான் தோழி ரொம்ப கஷ்ட தான்
டென்த்து மேல பிள டூ மேல முடிச்ச எப் அப்புடி தா எல்லா பசங்களும் இப்போ புல் அண்ட் புல் மார்க் மெரிட்லயே வருவாங்க என்னப்பா தெரியும்
ஆமாங்க ஆமாங்க
உம்
அதனால அது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கோ பசங்க ஸ்டிஸ்ன்னா ஒரு பத்தாவது முடிக்க முடிக்க நம்ம இப்படிதான் அவங்களுோடைய ஃப்யூச்சர் பிளான் போட்டு வச்சிடணுங்கோ எப்பவுமே ஆமாங்க கண்டிப்பா ந போடுற பிளான விட அஹ் கொ சே அஞ்சு நடக்கும் அஞ்சு நடக்காம போகு ஆனா நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கணும் ஓ இது நடக்கலன்னா நம்ம இப்படி பண்ணிண்ணோ இது பண்ணலன்னா அது அப்படி போய்ணும்னு ரெடியா ஒரு இதுல இருக்கணும் தோழி
அந்த அளவுக்கு நம்ம பேஸ் பண்ணி வர் தான் இருக்கு என்ன ஏதுன்றது ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கிற இதுக்கு நம்ம பியூச்சர் இல்லன்னா இவங்களுக்கு எப்படி நம்ம சமாளிக்க போறோன்றது தெரியில எதுவும் ஐடியா இல்ல ஆஹ் பாக்கலாம் ஏதாச்சும் என்ன நடக்
தோழி நம்ம நல்ல கல்விய மட்டும் அவங்களுக்கு சொத்தா கொடுத்தோமா அப்பறம் அவங்களே வந்து சம்பாிச்சு அவங்களே அவங்க சொந்தக்கால்ல நற்கிற மாரி
கண்டிப்பா தோழி அந்த விஷயம் விஷயம்ல்லாம் நாங்களும் அவ்வளவுதான் அந்த விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப முடிவுல இருக்கும் நல்லபடி அவங்க வந்து எவ்வளவு படிச்சாலுமே நல்ல படி செரிங்க தோழி இன்னொரு காலல நம்ம இணையலாம் ரொம்ப நன்றி நல்லா பேசுவோம் நல்லா தலைகப்பு இது நன்றி நன்றிமா நன்றி தோழி